ஹலோ அ வணக்கம் தோழி அ நலமா இர்க்கீங்ளா ம் நல்லார்க்க தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா அ நல்லார்க்க தோழி சாப்ட்ட தோழி
சாப்ட்டீங்ளா சேர் சேர் சேர்
சாட்டங்க தோழி நீங்க சாட்டீங்ளா
நா சாப்ட்டேன் தோழி கேக்குதுங்ளா தெளிவா
அ தெளிவா கேக்குது
அ செரிங் தோழி இன்னிக்கி எ எந்த தலைப்புல பேசுலாம் தோழி உங்களுக் பிடி
நீங்க எது தல் நீங்க எது தலைப்பு வச்சிருக்கீங்ளா
இல்லைங் தோழி நீங்க சொல்லுங்க தோழி
ம் என்ன தலைப்புல பேசுலா அ குடும் து வ ஒற்றுமையா வாழ்றது சிறந்ததா இல்ல தனிச்சி வாழ்றது சிறந்ததா அப்டின் இன்டுத பத்தி பேஸ்லா
ஆ பேசலா பேசலா
டு குடும்பமா அ கூட்டு குடும்பம் இது தனியா இருக்குற்து அத பத்தி ம்
என்னப் பொறுத்த வரக்கு கூட்டுக் குடும்பம்தா நல்லதுங் தோழி ஏனா எதுனாலன்னா ஒ நம்ப வீட்ல வந்து ஒரு ம்மா பெரியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வழிகாட்டல் மூலியமா நம் நம்ம வந்து நம்ப இப்பதா வந்து பெரியவங்களாயி ஒரு வாழ்க்கை இதுலா போயிருப்போ நம்பளுக்கு வந்து நல்லது கெட் டது எல்லாமே அவங்க சொல்லி ஒன் அவங்களுடைய இதுல வந்து பா எப்டின்னாம் அவுங்களுடைய அறிவுறுத்தல் பிர பிரகாரம் போனா கொ வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நாஒ நெனைக்கிற நீங்க எப்டி நெனைக்கிறீங்க
ஆ கண்டிப்பா தோழி வீட்ல ஒரு பெரியவங்க இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொ ரொம்ப நல்லது ன்னு சொல்லலா இல்லையா இப்ப நம்மள் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது சில விஷயங்கள் தெரியாது இப்ப நம்ம ஒரு கொழந்தையே வச்சிருக்கோ அப்டின்னாக்கா பச்சக் கொழந்த கொ கைக் கொழந்த வச் இருக்கோ அப்டின்னாக்கா ஆ அது திடீர்னு எந்த நேரமாச்சு அழுவு ஏதாவது பண்ணோய் இப்ப நம்மல்லா என்ன பண்ணுவோ டக்குன்னு சும்மா சாதாரணமா அழுதா கூட கொஞ்ச நேரோ ஒரு ஆஃப் ரோற வந்து அன் அவர் வந்து அழுதுரு அப்டின்னாக்கா ஒடனே ஐயோ என்னமோ ஆச்சு போல ஏதோ ஆயிட்ச்சு அப்டின்னு சொல் நம்ம ஒன்னே ஹாஸ்பிட்டலுக்குல்லா தூக்கிட்டு போவோ அதே மாதிரி சளி சும்மா சாதாரண சளியா இருந்தா கூட டக்குன்னு நம்ம வந்து அந்த ஆங்கில மருத்துவத்த தா நம்ம தேடுவோ இல்லையார் டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா டக்குன்னு அ அத முடிச்சுட்டு வந்தோமா அப்டிங்கிற மாரி ஆயிடு அது என்னமோ வீட்ல வந்து ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்டிங்கறப்புற டக்குன்னு அவுங்க வந்து ஒரு கை வைத்தியோ வச்சிருப்பாங்க இல்ல கொழந்த வந்து வயித்
பெத்து வளர்த்தது ஆமா
கா கொழந்த வந்து வயித்து வலியில அழுதது அப்டின்னா கூட அந்த வயித்து வலிக்கு வந்து அவுங்க என்ன பண்ணலா என்து ஒரு வாயி மருந்து குடுக்கலா அதுக வயித்துல எண்ணெய் எல்லா தடவி கொஞ்ச நேரோ அத ஆப்பாட்டி அப்புறோ ஒடம்பு வலியில அழுவுது அப்ல அதெல்லா வந்து நமக்கு தெரியாது ஒடம்பு வலி குல அழுவுதோ அப்டின்னு கூட நமக்கு தெரியாது அதுக்கு நம்ப என்ன பண்ணணு அப்டிங்கிறது தெரியாது டக்குன்னு அவுங்க ஒரு துணி எடுப்பாங்க கொழந்தையப் போடுவாங்க ரெண்டு உருட் டு உருட்டுவாங்க ஆமா அந்த மாரி உருட்டனோன அ அ
ங்க வந்து காதப் புடிச்சு பாப்பாங்க டக்குன்னு ஒரு பொடவய எடுத்து ரெண்டு பேர் புடிச் ச்சாங்களா இங்கிருந்து அங்க கொழந்தைய உருட்டி உட்டாங்ளா டக்குனு எந்திருச்சி உக்காந்து அழகா வெளாடு ஆனா நம்பளுக்கு புரியாத நம்ம மண்டையப் போட்டு கொழப்பிட்டு இருப்போ அப்புறோ எல்லா தின்னே நம்ப வந்து டென்ஷன் பண்ணி விட்டுடுவோ இல்லைங்ளா ஆய் ஐயோ கொழந்த அழுகுது என்ன பண் றது ஆமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது ஒடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணு அங்க போய் கைது கை வைத்தியனா டக்குன்னு ஒ ஒடனே ஒடனு உடனே அது வந்து சரியாயிடு ஆனா அங்க ஆஸ்பத்திரில போயி இருபத்தி நாலு மணி நேரோ கழிச்சுதா அந்த மருந்து மாத்திரை எல்லா அதுக்கு போய் அந்த கொழந்தைக்கு சரி ஆகும் இல்லேங்களா அதுக்கு கொஞ்சோ டைம் எடுக்கு ஆ ஆனா நம்ம பெரியவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கை வைத்திய நல்லாவே தெரிஞ்சி வச்சிருப்பாங்க அதே மாரி கொழந்தைங்களுக்கு என்ன குடுக்கணும் எப்டி குடுத்தா கொந்தைங்கலுக்கு ஜீரணமாகு எந்த பொருள குடுத்தா கொழந்த வந்து ஆரோக்கியமா நா நல்லா பருமனா இருக்கூ அ அந்த மாரி அதே மாரி ஆ பெரியவுங்கல்ல இருந்தாங்கன்னா கொழந்தைங்கல வந்து நல்லா எண்ண தடவி ஒரு வெயில்ல காட்றது நம்மளுக்கெல்லா அதெல்லா தெரியாது இல்லிங்களா பெறந்த கொழந்தய வந்து காலையில வெயில்ல ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு
ம்
வர வைக்குவாங்க ஆனா இப்பெல்லா எந்தக் கொழந்தைங் கொண்டு போய் காய காட்டுறாங்க யாருமே காட்றதில்ல எல்லா எந்திரச்ச ஒட்னே மோ முடிச்சா வேலக்கார் இருந்தாங்கன்னா வேலைக்கார் கைல கொழந்தய ஒப்படைச்சிட்டு மே மட மடன்னு நம்ப குளிச்சும் குளிக் கியாதியுமா துணி மாத்திட்டு ஏதோ சாப்டுறேன்ற பேர்ல எதையோ ஒண்ணு கொட்டிட்டு அ ஓடோனோ அலுவலகத்துக்கு இல்லைங்களா அந்த மாரி பொம்பரமா சுத்திட்டு இருக் கிறாங்க் அ இந்த மாரி சூழல்ல வந்து குடும்பத்தோட ம்ம பெரியுங்களோட ஏ ஆ அரவணைப்புல இருந்தா கொழந்திங்களூ நல்லா வளருவாங்க நம்மளுக்கூ வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கூ கொழந்தைங்கள அம்மா அப்பாட்ட விட்டுட்டு போறோ அப்டின்ற ஒரு பாதுகாப்பு இருக்கோ அதே மாரி கொழந்தைங்களுக்கு வேண்டியது எல்லாமே பாட்டிய அம்மா அப்பா பண்ணிருவாங்க நம்மள எதிர்ப் பாக்கவே மாட்டாங்க குளிப்பாட்டுறதுலந்து சாப்பாடு போ குடுக்குறதுலந்து தூங்க வைக்கிறதுலந்து நம்பளியூ பாத்துக்குவாங்க ஆனா அவ அவுங்க வந் வந்து ஒரு ஆ நம்பளுடைய அம்மாங்கள் எப்டின்னா முன்னோர்கள் வந்து எல்லாத்தியுமே ஒன்னா சேத்து பாப்பாங்க ஆனா நம்ப தனியா இருந்தோன்னு வைங்களே கணவர் திட்டு வாங்குவாரு புள்ளைங்குளுக்கு திட்டு விழுகூ பாத்துரங்கள் கீழ விழுகூ அந்த மாரியே வீட்டுகுள்ள சங்கடங்கள் நெறையா இருக்கூ இல்லிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா ஆ இப்ப பாத்தீங்கன்னா நறய குடும்பத்துல வந்து இப்போ மின்னல்லா கம்மியந் இப்ப நம்ம அம்மா காலத்துல நம்ம பாட்டி கால்த்துல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா அதிகபட்சமா வந்து ஒரு கூட்டு குடும்பமாதா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்ப பாத் பாத்தீங்கனாக்கா கூட்டு குடும்போ அப்டிங்கிறதே ஓரளவுக்கு இல்லாம்லே போய்டுச்சி அப்டின்னு கூட சொல்லால்ல ஏ அவுங் கவுங்களூ அவுங்கவுங்க தன்த்தனியா இப்போ ஒரு வீட்ல வந்து நாலு மருமக நால் பைய இருக்காங்க அப்டினாக்கா நால் மருமகமே தனித்தனியா போய்டுறாங்க ஆ அந்த வீட்ல வந்து மாம்னார் மாமியார் அவுங்கா தா மட்டுந்தா இருக்குற மாரி இருக்காங்க
அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க நாலு கொழந்தைங்க வளந்து நாலு ஒற்றுமையா இருக்கு அப்டின்ற மாரி இத் பண்ணிருப்பாங்க அப்ரோ கொ கல்யாண ஆனவொன்னே எல்லாரு பிரிஞ்சி போவ்மோது அவுங்களோடைய மன நிலமே ரொம்போ பாதிக்கப்படுது இல்லைங்களா
ஆ கண்டிப் பா ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா ஏதாவுது ஒரு விசேஷோ விசேஷோ நாட்கள்ல மட் மட்டுமே தா ஒண்ணு சேந்து ஒ ஒண்ணு சேர்றாங்க அந்த விசேஷத்த முடிச்சிட்டு போய்றாங்க அதுமே சில குடும்பங்கள்ல வந்து நடத் க்குறதில்ல அப்டின்தா சொல்லுவா அவுங்க அவுங்க ஆமா இப்ப எங்க போறது அவுங்க அவுங்க வீட்ல சத்த சமச்சோமா சாட்டோமா தூங்குனோமா இதே நம்ம வீட்ல வந்து ம் பாட்டிங்க நம்ம மொ மாம்னார் மாமியார்லா இருந்தாங்க அப்டினாக்கா ஒரு பண்டிகையே அது வந்து இப்ப நம்ம தனியா இருக் கோ அப்டினாக்கா போ ஒ தீபாளி அப்டினாக்கா கால எந்திரச்சம்மா ஒரு இட் இட்லிய சுட்டமா சாப்ட்டமா மத்யான சிக்கன் எடுத்து சமச்சமா அத சாப்ட்டு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சோம்னா அவளதா அந்த தீபாளி அப்டிங்கிறது முடிஞ்சிருச்சு
கண்டிப்பா
ஆ அதுவே நம்ம வந்து கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப ஆ அப்ப வந்து நம்ம மாமனார் மாமியார்லா வந்து கால் லே எந்துருச்சு என்ன தேச்சுதா குளிக்கணு சூரிய பகவானுக்கு படைக்கணு ஆ புது ட்ரெஸ் கண்டிப்பா போட்டு தா ஆகணு இப்டி
அது சாமிட்ட படச்சு அதுக்கு ஒரு இது பண்ணி அதெல்லா வந்து பாக்குறதுக் கே சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா குடும்பமா சேந்து ஒரு தி திருவிழா மாரி ஒரு தீபாவளிய கொண்டாட மோது
கண்டிப்பா அந்த நா முறுக்கு பலகார சுட்றதுல இருந்து மருதென வெக்கிறதுலருந்து எல்லாமே நானு குடும்பத்தோட பேசி சிரிச்சு பண்ணுமோது வந்து அது வந்து ஒரு தனி அழகுதா இல்லையா இதே நம்ம தனியா இருக்கிறப் ப்ப நமக்கு அதுலேலா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஆமா என்னத்த மறுதாணி போட போறோ என்னத்த பலகார சு சுட போறோ நம்
ஏ ஏ அந்த இது இந்த பலகாரம நம்பெல்லா பண்ணி யார் சாப்புட போறது எதுக்கு இதுக்கு எதுக்கு வே இவ்வள வேல மெனக்கெடணு அப்டின்ற மாரி இருக்
ஆமா கண்டிப்பா அந்த மாதிரியே வந்து போயிடு
ஆனா கூட்டு குடும்பத்ல வந்து கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழு சொல்லுங்க தோழி ஆ கேக்குது கேக்குது
தா நினைவுகள நினைவுகளுமே வந்து நெறையா இதா ஆவுது இல்லைங்ளா
ம்
டு நினைவுகளாவே வந்து நெறைய விஷ்யங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கலா அதா நம்ம அம்மாவுட்ட இப்டி இருந்தமே நம்ம மாமியாருட்ட இப்டி இருந்தமே அப்டின்ற ஒரு சந்தோஷ இருக்கு இது தனியா ஒரு வந்து ஜெயில் கைதி மாரி நம்ம வாழ வேண்டியதா இருக்கு இல்லலைங்ளா அதனால எனக்கு வந்து அந்த கூட்டு ட்டு குடும்பந்தாஈ ரொம்ப முக்கியமா படுதுங்க தோழி உங்களுக்கே ரொம்ப முக்கியத்துவமா தோணுது இல்லைங்ளா
ம்மா அன் ஆ கூட்டு குடும்போனா எனக்கு முக்கியமா தோணு இப்ப நம்ம தனியா இருக் கோ அப்டிங்கும்போது இப்ப நம்ம நம் நம்மளோட கணவர் வந்து வேலைக்கு போயிருவாங்க நம்ம நம்ம கொ சின்ன கொழந்தைய வச்சுக்கிட் கோ அப்டினாக்கா திடீர்னு அதுக்கு ஒடம்பு செர்லனா நமக்கு வந்து ஒரு பதட்டமா ஆயிடு ஐயயோ என்னாச்சு சு எதாச்சு தெர்லயே அப் அப்டிங்குற ஒரு பயோ வந்துரு இதே நம்ம வீட்ல ஒரு ஃபேமிலியுட அது நம்ம மாம்னார் மாமியார் எல்லா இருக்றப்ப அதெல்லா ஒன்னுல இது ஒரு சின்ன விஷ்யோ தா இரு இரு பொறுமையா இரு அப்டின் சொல்லிட்டுலா அவ்ங்க வந்து பொறுமையா பாத்து அதுக்கப்றோ சேர் ஹாஸ்பிட்டலு போகணுமா இல்ல வீட்லயே பாக்கணுமா அப்டிங்கிறத பாப்பாங்க இன்னொன்னு வந்து இப்ப
நமக்கே ஒடம்பு முடியல அப்டினாக்கா நம்ம அத கணவர் வந்து வேலைக்கு போய்ட்டாங்க அப்டின்னாக்கா நம்ம தனியா இருக் போட்லையா நமக்கு வந்து ஒரு தண்ணி வச் வச்சு குடுக்க கூட ஒரு ஆள் இல்லாதது மாரி ஃபீல் ஆகு நம்ம சின்னவங்களாவே இருந்தாலுமே நம்ளால அந்த நமக்கு உடம்ப முடியல அப்படிங்கிற நேரத்துல வந்து நம்மளால எதுமே பண்ணிக் க முடியாது இதே நம்ம ஒரு ஒரு கூட்டு குடும்பமா இருக்றோ அப்டிங்கிறப்ப நமக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுது ம் இந்தா சாப் புல்லயா நம்ள எழுப்பி சாப்பாடு குடுத்து த தண்ணி குடுத்து அ சரியா மாத்திர வாங்கி கூடுத் க்றதுல இருந்து எல்லாமே அவுங்க வந்து பாத்தப்பாங்க இல்லயா நமக்குள்ள நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலுமே ஒரு கூட்டுக்குடும்போ அப்டிங்கிறப்ப ஆ ஆயிரோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அத தாண்டி வந் து நம்ள கேர் எடுத்து கண்டிப்பா பாத்தப்பா பாத்துப்பாங்கதா இல்ல அப்டின்னு வந்து சொல்லவே முடியாது இல்லயா அதனால கூட்டு குடும்பம் அப்டிங்குறது சிறந்ததா இருக்குன் தா நா நெனைக்கிறே
ஆமாங்க நமக்கான நேரம் முடிந்தது தோழி வணக்கம் இன்னொரு இதுல சந்திக்கலா வந்து நன்றி